ஹலோ கேக்குதுங்களா நல்லா
கேக்குதுங்க
ஆ சொல்லுங்க சொல்லுங்க படிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா என்ன பண்ணிட்டுயிரு ப்பாங்க
ஆ பொண்ண வந்து இந்த ஹிந்தி கிளாஸ் ல வுட்டுட்டு வந்தேன் இப்போ சிக்ஸ் தேர்ட்டிக்கு போய் கூப்புட போகணும் சிக்ஸ் டூ சிக்ஸ்
சிக்ஸ்த்து ஆ ஒரு ஒரு பாப்பாவா
பொண்ணு ஒரு பையன் பொண்ணு வந்து சிக்ஸ்த் படிக்கிறா ஆமா பையன் வந்து தேர்டு படிக்கிறான்
சேர் சேர்
ஆமா ஆ ஆமா அந்த ஹிந்தி கிளாஸ் கதைய ஏன் கேக்குறீங்க அவுங்க ஆமா நல்ல வேல ஸ்போக்கன் ஹிந் பின் சொல் சேர்ந்தா பிள்ள கிருஷ்மா அது பொண்ணு சேர்ந்தா ஆம் ஆ ஸ்போக்கன் ஹிந்தின்னு சொல்லிட்டு செயல்
வாணி விகாஷ் கிளாஸ்க்கா
ஆமாம் ஆ ஆமா ஆமா ஆ ஆமா பைய சேந்திருக்கானோ
நாங்க நானு தம்பியு ரெண்டு பேருமே சேந்து படிக்குறோ அங்க
அப்புடியா எப்பிலயிருந்து படிக்குறீங்க
பபைவ் போயிட்டோம்
ஸ்போக்கனு
ஆமா
ஆ சேரி சேரி சேரி ஓகே ஓகே இவ லெவன் ஒன்னுதா முடிச்ச சா ஏப்ரல்ல எக்ஸாம் வந்ததா அப்போ முடுச்சா சேரி அது கண்டினியூவ முடிக்க ட்ட அப்டின்னு சொல்லிட்டு மேல சேரட்டு ஆமா ஆ அத முடிக்கட்டுனு சொல்லி விட்டப்ப பாத்த பாத்தீங்கன்னா அவுங்க ஹிந்தி மேம் ஓட ஹஸ்பண்ட் க்கு ஒடம்பு சரியில்ல ஆமா அ பாவோ இன்னு சீரியஸா தா இருக்காரு போல ஜூலைல அடுத்த எக்ஸாம் போல ஆமா அதனால அவ படிக்குற ஆ ரொம்ப சீரியஸா இருக்குராரு போல இல்ல இன்னைக்குதா வந்து வேற ஆள அரேஞ் பண்ணி ஆமா வேற ஆள்ட்ட போய் இன்னைக்கு அதா விட்டுட்டு வந்திருக்கே
உம் நீங்க ரிப்பீட்டடா கொஸ்டின மட்டு பாப்பாக்கு கேட்டு கேட்டு ஆன்சர் சொல்ல வச்சாவே போது அவுங்க வய வேல நல்லா அட்டன் பண்ணிக்குவாங்க
ஆ நமக்கு எனக்கு ஹிந்தி தெரியாது இது
வேனுன்னா கொஷ்டின் கேட்கணுனா எனக்கு ஒரு நாள் வீடியோ கால் பண்ணுங்க நா பாத்து ரேண்டமா கொஸ்டின் கேக்குறே
சேரிப்பா சேரிப்பா அதா அதா அவ இன்னு செகண்ட் புக்கதா படிக்கல ஏதோ ஒரு டென் கொஸ்டின்னோ டுவெண்ட்டி கொஸின் இப்பதா படிச்சேனா ஆமா சேரி ஓகே இந்த ஒரு மாசோ இருக்கு ஜூலையில எக்ஸாம் இருக்கு
ஸ் படிக்கல வந்தோனே எங்ளுக்கு கேக்க ஆரம்மிச்சிருவாங்க ஆனா இன்னு நாங்க ஒன்னு
ம் சேரி சேரி நீங்க கிளாஸ் போறீங்ளா நீங்க ரெண்டு பேருமே சேந்து படிச்சுக்கிறீங்க
கிளாஸல்லா நா எதுவு எடுக்கல ஆ நாங்க இங் ஆ தம்பி தம்பிக்கு போற நம்ம மூ ஆன்லைன் செக்ஷன்லா நா அட்டன் பண்ணிக்குவே எனக் எக்ஸாம் ஃபீஸ் மட்டு வாங்க்கிவாங்க
சேரி சேரி
ஏனா தம்பிக்கு ஃபுல் ஃபீஸ் பே பண்றோ அ எக்ஸ்ட்ரா நா ஒரு ஆள் தானே அட்டன் பண்றே
சேரி சேரி சேரி சேரி ஆ
க்ஸாம்க்கு அதனால எக்ஸாம் ஃபீஸ் மட்டு ம் வாங்கிட்டு டியூஷன் ஃபீஸுல்ல ஒரு மினிமல் அமௌண்ட் வாங்க்குவாங்க
சேரி ஓகே ஓகே பரவால்ல பரவால்ல சேரி சேரி நாங்க ஆன்லைன் கிளாஸ்லா இல்ல கொண்டு போய் விட்றதுனால ஆமா நம்ம போய் படிக்கிறக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆ
அ அந்த எடத்துக்கு போயி ஒருத்தவ்ங்க கிட்ட நம்ம படிக்கிறதுக்கு
ம் ஆமாமா இப்ப ஆன்லைன் தா இப்போ நறைய கிளாஸஸ் ஆன்லைன்ல வந்துருச்சு அபாகஸ் எல்லாமே வந்து ஆன் லைன்லே ஆன்லைன்ல ஹேண்ட் ரைட்டிங்னு போட் டாய்ங்க பாருங்க ஆன்லைன் ல ஹேண்ட் ரைட்டிங் சொல்லித்தராங்க ளா அட பாவியளா
ஆமா ஆ
ஆமா ஆமா அதா அதான் ம் ம் ப எல்லா இந்த கொரோனா வந்துட்டு உலகமே வந்து ஆன்லைன் ஆயிருச்சு ஆமா ஆ
ம் ம்
எல்லா ஆன்லைன் டியூஷன் ஆய்டு
அ அவுங்க இருக்குற ஏரியாருகாங்க ரொம் ப துரோம் போயில்லா அட்டன் பண்ண முடியாது
ம் ம்
அதுனால ஆன்லைன் கிளாஸ் னா
சேரி சேரி சேரி சேரி
அ இன்னோரு சீவ்மாரு இருக்கும் எடுத்துக்கோங்க ஹால் மட் கூட்டிட்டே அஞ்சு கணக் அது எல்லாமே தான மேடது ஆ ஆ சும்மா ஒரு கழுவு கழுவி ஒரு அ குடேல போட்ருந்தா அது அது கட்டி மேல வைக்கிறதான் இன்டர்நெட் வாகு வாறே நா சும்மா தானே அ இது ஆ அத கட்டி மேல வைக்கிறதா இப்போதைக்கு அதுக்கு யூஸ் இல்ல ஜாமான் வாங்கினாதா அதுல நா கொட்டனு அதுனால கழுவிமட்டும் ஒரே குடேல போட்ருங்க என்னாது
ம் ஓகே ஓகே
ம்
பிஸியாரிக்கீங்ளா
இல்லங்க நொறையா பிளாஸ்டிக் பாக்ஸு எடுத் துப்போட்டே ஜாமா இல்லாம இருந்தது அதுல எது வேணு எது வேணான் கேட்டுக்கிட் தாங்
சேர் சேரி சேர் சேரி ம் சேரிப்பா சேரி ம்
போவோம்ப்பா அப்படித்தான் போவு இன்னைக் க்கி நாங்க லஞ்சு சமைக்கல
சேரி சேரி ஓகே ஓகே ஆ
சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டான் அவுங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து வுட்டதே நா சாப்
சேரி சேரி ஓகே ஓகே ஓகே ம் சேரி சேரி சேரி ம் நைட்டுக்கு அது வேற இத மாவாட்டுறது வைக்கிறது நாளைக்கு ஸ்கூல் சொல்ட்டாங்க பசங்களுக்
ஆமா இல்ல நாளைக்கு பெரியவங்களுக்கு ஸ்கூலு அதனால நாளை பையன் பாத்துக்குவான்
ஆ அதான் ஸ்கூல் சொல்லிட்டானுங்களா அ அப்ப நான் லீவா இரு ஆமா லீவா இருக்குன்னு ஆ ஆ ஆ ஆமா அதான் ஆ ஆம்மாதான் லீவ்வா யிவா இருந்துச்சுன்னா ஏதாவது ஸ்பெஷல்லா செய்யலானா ஸ்கூல் வேற நம்ம அதுக்கு தகுந்த மாரி சீக்கிரமா என்ன தெர்லையா ச்சிட்டுருக்கேன் மாவு வேற இல்ல கொஞ்சம்தான் இருக்கு மாவு ஆமா அதான் ப்போம் என்ன செய்றதுன்னுட்டு
சாவது தலையில எதையாவது கூட்டனா அது சாதமா கேரட்ட கூட்டம்
இல்ல ம லஞ்சு எல்லாம் செய்யற தயிர் லஞ்சலா கூட சாப்டுருவாங்கே லஞ்சுக்கு தயிர் சாதம் உருளைக்கிழங்கு அவிகளுக்கு அதேன் தயிர் சாதம் உருளைக்கழங்கா உருளை ஆமா உருளைக்கிழங்கு இருக்கு ம் தயிர் சாதம் இருக்கா ஓகே அவ்ளோதான் ஆ மா இந்த டிஃபன் ஐட்டம் தான் என்னமா இட்லி தோசை இட்லி தோசையா அப்படின்பாங்கே
அது நம்ம ஊர்ல அத தவற வே என்ன நம்ம பழகனுமா ஈசியா
ஈஸியா செய்யறத இல்லன்னா உப்புமா சாப்பிடணும் ஆ உப்புமா திங்க மாட்டாங்கே அதான் உப்புமா திங்க மாட் டாங்கே ரூசியான இல்ல நூடுல்ஸ் ப்பீங்க
உம் அத அது ஈஸியாதா இருக்கு அத குடுத்துட்டு நமக்கு கில் கமிட்டி ஆயிருது அய்யயோ ஏதோ நல்லா சாப்பாடு கொடுக்க எடுக்கலையோ
ஆ ஆமா அது ஒரு நிமிஷோ நம்ம செஞ்சிருலா இப்பயு அதத்தா சொல்லிட்டு இருக்காங்க அம்மா நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தீங்ளா அப்டினு இன்னைக்கு நைட்டுக்கு வக்குரேன்ட்டு நைட்டுக்கு அத திங்க கூடாதுன்றாங்க அப்டியே நைட் சாப்டா டைஸ்சசன் ஆகாது மார்னிங் வேனா பாப்போன்டானு சொல்லி வெச்சு இருக்கே
உம் காலேல ஊருக்கு கெளம்ப
ஆ ஆமா இல்ல மார்னிங் சாப்பிட்டாலாவது அவிங்க ஓடுவாங்க ஆடுவாங்க
அத்தையா இருக்காங்க சரியா போலாம் உ
ஆமா உம் இப்பதானே என்ன எல்லாருமே ஹெல்தியா சாப்டுங்க ஹெல்தி ஹெல்தி ஹெல்தின்ட்டு
அப்பல்லா வெறு சோத்த தின்னு இட்லியே சின்னதுதா நல்லாதா
ஆமா ஆமா நட்ஸ்சு குடுங்கன்றாங்ககா ஃபுரூட்ஸு நட்ஸு அப்டியே உங்களுக்கு
வலிக்குது அதா கால் வலிக்குது நால்லா முந்திரி பருப்பெல்லா பாயசத்ல
ஆமா நம்ம அப்டிதானே ஏதோ ஒன்னு மாச மாசமான் வாங்குறோ இப்ப மாச மாசம் எல்லா வாங்குறோ
அதெல்லா கிராம் கணக்குல ல்லாம் வாங்குறது போய் கிலோ கணக்குக்கு போயிட்டு இருக்கு அப்படி இருந்து ஒன்னு பெருசா யாரு ஹெல்த்தியா இருக்கு இருக்கற மாதிரி தெரியல தள்ளிக்க உம்-உம்
ஆமா-ஆமா
என்னது வண்டியோ ஓடுது மார்க்கெட்டிங் பண்ணி பண்ணி காஸ்லியான ஐட்டம் மனுஷங்களை வந்து நீடா வாங்க வச்சுட்டு இருகாங்க ம்
அ சாப்டுங்க இத சாப்டுங்கன்டு ஆமா ம்
அதெல்லா சாப்டாமதா நல்லாதா இருந்தோம் நம்ம
ஆஹ ஆ அது என்னமோ அப்ப இருக்க இது வேற அதா இப்பதான் எல்லா சாப்பாடுலயுமே இதுவா இருக்குது மருந்துதான் இருக்குது அதையு சேத்துதா சாப்புடுறீங்க அப்டி கிறாயிங்க ஆமா வேற என்ன செய்யறது கெடைக்கிறதான நம்ம சாப்ட முடியும்
பீரியட்ல மிலட் சு கூட அவ்ளவா நம்ம மறந்துட்டோமே அத
ஆ ஆமா மா மா
ம் இவுங்க முகட்ட சாப்புடுறாங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா புரோட்டினு பைய்பரு இப்டி சாப்புடுப்பா அப்டி சாப்புடுப்பா
ம் காய்கறி சாப்புடுன்னு அம்மா சொன்ன வார்த்தய உட்டு பைபர் எடுத்துக்கணு பைபர் எடுத்துக்கணு நம்மளும் ஆரம்பிச்சோ
ம்
அந்த பைபருங்குற வார்த்ததான் வருது தவுர அது காய்கறி உள்ள போணுங்கறதுலே நா போயிடுச்சு
ம் ம் ம் ஆமா அதான் இப்டி போய்கிட்டு இருக்குது ம் ம் சேரி சேரி நா பேசுறது ஒங்களுக் கேக்குதுல்ல
கால்ல ஜிம்முக்கு போவாங்க அங்கதான் யோசிப்பாங்க இப்ப நாமளே யோசிக்க வேண்டியதாயிச்சு
ஆமாம் மா ம் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆய்டுச்சு ஆமா ம்
முன்னாடி எல்லா ஏரியால ஜிம்முக்கு போறது வந்து இந்த ஆணழகன் போட்டிக்கு போற
ம் ம் ம் ம்
வாங்க புல்லட் வச்சிருப்பாங்க அப்டிலா இப்ப நண்டு சிந்து போ கொண்டு ஜிம்முக்கு போது வருது
ம் ஆனா பசங்க நல்லாதா இது பண் புரானுங்க ப நம்மள அந்த அளவுக்குலா ஸ்போர்ட்ஸ் கும் போகலா வைக்கல இரைக்கு எல்லா பசங்களுமே ஓரளவு அங்க ஸ்போர்ட்ஸுக்கு போரது வெ கிறகு ப படிக்கிற எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எல்லாமே வந்து பசங்க நல்லா தா ங்க ஆமா ஆ
சொல்ல
ஹலோ
வாசல்லல்ல ஏதோ தெருநாய் கிடக்குது அதுக்கு இருக்கிற குப்பைய எல்லா உருட்டி போடுது அது கடிச்சுட்டு நக்குது
ம் ம்
ஒன்னையு
பாப்பா என்ன படிக்கிறா
யூ கே ஜி உ மேய்கறதுக்குதா நமக்கு சரியா இருக்கு இங்க ஓடாத அங்க ஓடாத
ஆஹ்ஃபுல் டே தானே ஃபுல் டேல்ல ஹாஃப் டே விட்டுருவாங்களா
த்ரீ ஓ கிளாக்குக்கு அவ இப்ப தம்பிக்கு என்ன டைமையுங் தா அவங்களுக்கு
ஓகே ஓகே ஓகே ஆ சரி சரி ஏன்னா கேஜிக்கு ம்
இருந்துது இப்போ இந்த வருஷமா வே அண்ண ஸ்கூலுக்கு போறாங்க அதுக்கு முன்னாடி வர என்சின்னா ஸ்கூல் தா ப்ளே ஸ்கூல் மாதிரி இருக்கும் இல்லையா
ஆ செரி செரி செரி ம் ஓகே ஓகே
போய் இருக்கட்டும் மூணு மணி வரையு இருந்துட்டு வரட்டுனு சொல்லி உட்ரு டகாஸ் முடியலை சமாளிக்க முடியல வை ஏ ஒகே
கட் அட் கட்டாயிரும் நனைக்கிற ஆமா என்னமோ செரி அதுவா கட்டாவட்டும் அம்மா
அ அ அதையு சொல்ல கூடாதுன் சொன்னுச்சு